ஹலோ
ஆஹ் சொல்லுங்க தோழி
ஆஹ் வணக்கம் தோழி பழய பழய இது தொடர் நம்மல பேசிட்ருந்தோ அத அப்படியே தொடருங்க தோழி பெங்களூர்ல
ஆஹ் பெங்ளூர்ல இந்த ம இந்த ஒரு மைசூர் ரு மைசூருக்கு பெங்களூர் தனிட ஒரு மைசூர் எடத்துக்கு கூட்போயிருந்தாங்க நெறைய வந்து அந்த ஊர் வந்து எப்படி இருந்ததுன்னா கொஞ்ச ரொம்பயு மாடனால ஆமா கொஞ்ச நெறைய அரமனைகளை கொஞ்ச பழையகாலத்து வீடுகள அந்த ஊர் ஃபுல்லா அப்டி இருந்தது மைசூர் மாத்தான் நெறைய பழைய கால விலைதா அதிகமா இருக்கு மைசூர் ஆஹ் இந்த பேலஸ்லா அந்த பக்க இருக்குன்னு சொல்லுவாங்க வீடுகளும் பார்த்தா நெறைய வந்து அந்த கால கட்டடந்தா நெறைய இருந்தது அந்த ஊர்ல அப்புற அவுட்ல கொண்டு போய் எங்கள எறக்கி விட்டாங்க ஸ்கூல் பஸ்ல காலேஜ் பஸ்ல எறக்கி விட்டு எல்லாரும் குளிங்க குளிக்கிறோம் குளிங்க அப்படின்னாங்க அப்ற ட்ரஸ் சேன்ஜ் பண் அங்யெ ஒரு ரூம் மேரி கட்டி விட்ருந்தாங்க அது வந்து எப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய ஆறு அங்கதே காவேரி அறி உருவாய் வரதாமா தமிழ்நாட்டுக்கு அங்கதா தொடக்கமாமா அங்க போய் எறக்கி விட்டாங்களா பெரியாருக்கனும் ரொம்ப அகலமா இருந்தது பாக்ரகு நல்லாருந்தது படித்துறைல்லாம் கட்டிருப்பாங்கள்ல எறங்கி குளிக்குறதுக்காக அங்க ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருந்தது அந்த கோயில்ல ஒரு விநாயகர் இருந்தது அந்த கோயில் கிட்ட எறங்கி எல்லாத்தையும் எறக்கி விட்டாங்க நாங்க சாப்பாடு கொண்டு போயிருந்தோம்மா அங்க உக்காந்து எல்லாம் சாப்பிட்டிட்டுருக்கும்போது ஒரு நெறைய பேர் எறங்கி குளிச்சிட்டு இருப்பிக அப்போ அந்த ஊர் பக்கத்துல கொஞ்சம் ஒரு வயசானவங்க அந்த பிராமிஸ் எல்லாம் நறைய பேர் இருப்பாங்க ஊருக்ககு வந்து வந்து அந்த வாச துணி எல்லாம் துவைச்சுட்டு இருந்தாங்க அந்த படியில உட்காந்துட்டு பேசிட்டு எங்களோட எந்த ஊர் அப்படின்ட்டு ஒரு பிள்ளோட டிரெஸ்ஸ வந்து கரண்ட் வந்து எல்லா வீட்டோடியே போயிருச்சு
உம்ஹூஹூம் உம்
செ அப்புறம் ட்ரைவர எப்டியே பிடிச்சி வாங்கினுவந்து குடுத்தாங்க முந்தா நாள் மறக்கவே முடியாது ரொம்ப நல்லா இருன்சு ஆனா என்ன என்னாது இருந்தாலும் நம்ம இந்த தோழி கூட போறோம்ல காலேஜ்ல ஸ்கூல்ல போடுறதலாம் நானு இன்னும் ஓ இந்த ஜென்மத்துல மறக்கவே முடியாது எனக்கு தான் இந்த அடுத்த டைம்மிஷின்ல திருப்பி அந்த காலக் கட்டத்துக்கு போயிட்டு வரனும்னு தோணும்
ஹம் கண்டிப்பா கண்டிப்பா எப்படி நீங்க மூன்றாண்டுமே வந்துட்டு பயணங்கள் தான் மேற்கொண்டீங்களா இல்ல
இல்ல காலேஜ்ல வந்து லாஸ்ட்ல கடைசி வருஷம் மட்டும் தான் போனோம் பள்ளியில படிக்கும் போது தான் நறைய வருஷம் வருஷம் போவோம் சுற்றுலா தமிழ்நாடு எல்லாமே நாங்க சு இருக்கோ சோ பள்ளியில படிக்கும்போது எல்லா ஊருமே ஒர் ஒரு வருஷ அப்பற அதே ஷர்ட் நா மாத் தீன்னா ஆ இந்த ஊர் தா போய்ருக்கோ பெங்களூர் மைசூர் அதா ஆ காலேஜ் படிக்கும்போது கல்லூரியில படிக்கும் போது ஆ அப்புறம் அந்த அரண்மனை ம் அரண்மனைலா நல்லா சூப்பரா இருந்தது அப்றோ ஒரு எடத்துல வந்து எங்கள வந்து சாப்பாட்லா எல்லாரு கொண்டு வந்ததெல்லா இதாயிடுச்சு எல்லாரு சாப்பிட்டீங்களா காலைல எந்திருச்சி எல்லாரு ஒரு எடத்துல ஃபேஸ் வாஷ்லா பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லா பண்ணிட்டு உள்ளே பஸ்லியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோ ம் ம் அப்டியே ஆ அங்கயே மாத்திட்டு ஒரு எடத்துல நிக்க வச்சாங்க டிரைவர் வந்து எங்குட்டோ போயிட்டாங்க அவங்க எங்கன்னோ குளிக்கறக்கு அப்டி நாங்கெல்லா மேக்கப்லா பண்ணிட்டு எல்லா வேலையு முடிச் ட்டு எறங்கி சாப் பசி வேற எல்லாத்துக்கு நிண்டுட்டு நம்ம ஒவ்வொர்த்ங் கரெக்டா அந்த பார்க் இருக்குல்ல பெங்களூர்ல ஒரு ஒரு பார்க் ஒன்னு இருக்கு கப்பல் பார்க் நெனக்கிறே இது பேரு அங்க வந்து ஒரு ஆ அந்த ஓரமா ஒரு எடத்துல நிப்பாட்டிருந்தாங்க அங்க வந்து நம்மள மேரி சுற்றுலாலா ஏற்கனவே வரவங்களுக்கெல்லா சாப் ப்பாடு வந்து விப்பாங்கல ஆ நல்லாருந்துது ரொம்ப சூப் அப்றோ அந்த சாப்பாடுங்க ஆ ஒரு பிளேட்ல அது பேப்பர் ப்ளேட்ல கொண்டாந்து அவங்களா சர்வ் பண்ணாங்க ரொம்ப கம்மின்னு ரேட் நல்ல டேஸ்ட்டாவு இருந்தது சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாரி ஒரு பெரிய பாத்திரத்துல கொண்ணாந்து வச்சு குடுப்பாங்கல்ல ஆ இல்ல நீட்டாவு இருந்தாங்க ஆளுங்க பாக்குறக்கு குடுக்குறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கு ரெண்டு பேரு சமச்சிட்டு வந்து ஒரு பெரிய பாத்தரத்துல வச்சுட்டு ஒரு ஒரு ப்ளேட் வந்து பேப்பர் ப்ளேட்டு பாக்குத் தட்டு என்னமோ வச்சிருந்தாங்க எல் டக்குனு அதுல போட்டு போட்டு குடு த்து நாங்க வாங்கி சாப் ட்டு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாதா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அரிசி வந்து ரொம்ப நல்லாருந்து குட்டி குட்டி டி அந்த அரிசில சின்ன பிள்ளைல சாப்ட்டது நம்ம தமிழ்நாட்டப்ப அந்த சாப்டல அந்த அரிசில இப்ப வர்றதக்கானா இப்ப வந்துட்டு ஆ ரொம்ப குட் குட்டி குட்டியா இருந்தது ரைஸ்லா
ஆ ஆ ம் செரி செரிங்க தோழி
அந்த மாரி ரைஸ்ல இப்ப இல்லேல தமிழ்நாட் இன்னொன்னு சின்ன பிள்ளைல சாப்பிட்டது இப்ப அந்த ரைஸ்ல்லா வரது இல்ல சொன்னாங்க கடக்காரங்களே
ஓ செரி செரிங்க தோழி ஆமா ம் ம் ஆமா தோழி இப்ப பெருசா அந்த மாதிரில்லா வரதில்ல ம் அப்பறம் இந்த கேரளால போம் போது சில வீடுகள் வந்து பாத்திங்கனா உங்களுக்கு எல்லா பாரம்பரிய வீடுகளாருக்கு டிரெடிஸனலா இருக்கும் அப்டிலா நா கேள்விபட்ருக்க அந்த மாரி இருந்த துங்களா
ஆமாங்க அ அது வந்து எப்டின்னா எல்லா வீடுமே ஆஹ் நம்ம வந்து இங்கேயல்லாம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு செண்டலயே வீடு கட்டிருவாங்கல்ல ஒரு செண்டு ஒன்ற சென்டுங்கலா அங்க வந்து வந்து கவர்மெண்ட் ஆ றாங்க மூணு சென்டுக்கு உள்ளத மூனு மினிமம் மூனு செண்டாவே இருக்கணுமாமா அந்த மாரி தா வீடு அப்புறம் கம்பல்சரியா வந்து அவுங்க வீட்டுல வந்து கம்பல்சரி வந்து கெணறு வச்சு கெணறு தோண்ட சொல்லுவாங்க கெணறு இருக்கணும் அந்த கெணத்துல இருந்து அவக்கு தண்ணி கரண்டு போட்டு உம் கரண்டு போட்டு அதுல தண்ணி எடுத்துக்குடுவாங்க மேல டேங்க் வச்சு தண்ணி அப்பறம் வந்து வீடலாம் பாத்தீங்கனா அந்த காலத்து வீடுஎல்லாம் இப்ப ரொம்ப கம்மி ஆயிருச்சு இப்ப வந்து டிரெடி மாடர்ன் வீடு நிறைய அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் வேற மாரி இருக்கும் நம்ம தமிழ்நாட கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மியான நல்ல பெரிய வீடா கட்டிறலாம் கட்டுவாங்க அந்த மாரி
உஹும் ஆமாங்க தோழி
நல்ல ஒரு பல்பு எல்லா அழகா ஒரு பேசியசா வீடு வேணுனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தை செண்டு முப்பது செண்டுல வீடு கட்டணும் ரொம்ப பெருசா கட்டணும்னா ஆ நம்மக்க இந்த ஊருலெல்லாம் பாத்தீங்கனா அஞ்சு கோடி ஆறு கோடி சொல்லுவாங்கல ஒரு கோடிலேயே அவ்வளவு அழகான இருக்கு விட கிடைச்சிறும் அந்த மாரி கட்டுவாங்க ஆனா மேக்ஸ் வந்து நம்ம ஊர்ல குப்பை எடுக்கிறதுக்கு வந்து இங்க டெய்லி வாரங்கள குப்ப வண்டிகாரங்க அங்க வந்து மாசத்துக்கு ஒரு குப்ப குப்ப எடுக்க வருவாங்க வந்து நம்ம வந்து அறுபது ரூபா குடுக் ஒரு ஸ்டிக்கர் மாரி வாசல வந்து ஒட்டி வச்சு போவாங்க நம்ம உள்ள டோர் கிட்ட இவங்க வந்து குப்பை எடுத்திருபாய்ங்க பிடிண்டு நம்ம அறுதுரூபா குடுக்க அது வந்து எப்படி மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிச்சு வச்சிரணு மக்காத குப்ப மட்டும் எடுத்து போயிரணு அக்க மக்க குப்பை வந்து நம்ம வந்து நம்ம நிலத்துக்குள்ளயே ஒரு குழி மாதிரி வச்சிருப்பாங்க தோண்டி போ போட்டு போட்டு வச்சிட்டே வருவாங்க
உம்ஹ்
ஆஹ அதுக்குள்ள மேடு எல்லாம் போய்ட்டு அங்க எல்லாமே பெரிய பெரிய வீடு வீடு சின்னதா இருந்த கூட எடம் பேசியஸா இருக்கும் பெரிய காம்பவுண்டா இருக்கும் உள்ளயே எல்ல செடி மரம் எல்லாமே வச்சிருப்பாங்க பக்கத்துல இருக்க வுட்ல சவுண்ட் கேக்காது அந்த வீட்டுக்கு இது அந்த மாரி வீடு எல்லாம் வீடும் ஆனா பங்களா பங்களா வீடுகளா இருக்கு
உம் ஆமா தோழி அதே மாரி இப்ப
யக்கா எதது நம்ம காம்பாண்டுக்குள்ளயே ஒரு ஒரு குப்பைக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கி வச்சு குளி தோண்டி வச்சிருப்பாங்க அது ஒரு மக்ருப்க்கு ஃபிரீயா இருக்குல நம்ம சாப்பாட வேஸ்ட் பாக்கறதே அப்பறம் அந்த காய்கறிகள் அதெல்லாம் அதுல போட்டு வச்சிடணும் மக்காதகுப்ப மட்டும் அது நம்ம ஏத சிக்கன் மட்டன்லா வாங்கிட்டு வந்தா அதுல வந்து லைட்டா ஃப்ளட் அந்த மாதிரிலா இரு க்கும் இல்ல அதெல்லாம் அப்படி போட்டா வாங் கிடவே மாட்டாங்க முன்னாடியே போட்டு போயிடுவாங்க நீங்க வச்சுக்கங்க அப்படின்ட்டு நல்லா கழுகி ஒரு திருப்பி வச் சு ஒரு கயிறல தொங்க விட்டுறனும் வெளியில ம் அத்த அங்க எல்லாம் பாத்த ரெண்டு கிச்சன் வச்சிருப்பாங்கங்க கேரளால எல்லா வீடு மே ஒரு கிச்சனு வெளியில ஒரு கிச்சன் வந்து வச்சிருப்பாங்க நெறய பேர் வந்து அ வீட்டுக்குள்ளே ரெண்டு கிச்சன் மாரி வச்சிருப்பாங்க ஒரு கிச்சன் சமைப்பாங்க இன்னொரு கிச்சன்ல வந்து சமச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் நீட்டா வச்சிருப்பாங்க அந்த மாரி வெளியிலயும் அஹ் ஈட்லிசு பேஸ் தெலா நெறைய இருக்கோ உம் பாத்திரம் கழுவுரதுக்கு அந்த மாரில்லா இருக்கோ அஹ் பேஷியஸ் அங்க டே இருப்பாங்க சின்ன வீட இருந்தா கூட பார்த்தாங் கூட எடோ நெம்ம பெருசா வெச்சு கட்டிருப்பாங்க அந்த மாரி இருக்கோ மேக்சிமம் வந்து உம் எல்லா வீடுமே பெருசு பெருசா தா இருக்கோ அவுங் வெளியிலேயே வரதே உள்ளேயே அங்குட்டே சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா இங்க எங்க பாத்தாலு மரங்கள் தாங்க அதிக அதிகமா இருக்கோ மக்களோட பொல்யூசன் கொஞ்சோ இல்லாம இருக்கும் ஆஹ் பொல்யூசன் இல்லாம இருக்கும் அங்க போனாவே நம்மளுக்கு குளோவிங்கா இருக்கும் என்ன ஆனா கொஞ்சோ ஹீட்டும் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம போய் இங்க மாரி தமிழ்நாட்டுல மாரிலா ஆ வீக்ல ஒன் டேஸ்தா தலை குளிக்க முடியாது டெய்லி குளிச்சாவனு தலை எல்லா டெய்லி நம்ம லைட்டா தலைக்கு எண்ண வெச்சுட்டு காலையில எந்திரிச்ச ஒடனே தலைக் குளிச்சறனு அந்த ஹீட்டு அந்த தண்ணியு சோ கூலிங் நம்ம தலையில இருந்துட்டே இருக்கும்ல அப்பதா நம்ம ஹூட்டு எறங்காத மாரி இருக்கோ அந்த மேரி நம்ம தமிழ்நாட்க்குள்ள குளிச்சோம்னா சளி புடிச்சுக்குறோ அப்டி குளிக்க முடியாது டெய்லிலா இருந்தாலு இப்டி தா குளிப்பாங்க டெய்லியு அங்க
உம் ஆமாங்க தோழி அங்க வந்து எண்ணெய்யு வெச்சுப்பாங்க அதே போல தலை ஈரமா இருக்கும் போதும் எண்ணெய் வெச்சுக்குவாங்க டெய்லியும் வந்து தலைக்கும் ஊத்துவாங்க
இல்ல எண் ஆஹ் குளிக்கறதுக்கு முன்னாடி எண்ண வெச்சுக்குருவாங்க உள்ளங் கையில வெச்சு நடுல வெச்சுட்டு அப்டி குளி ப்பாங்க வெருந்தலைக்குதா குளிப்பாங்க எப்பயோ ரேரா தா சாம் போட்டு குளிப்பாங்க மாஸ்த்துக்கு ஒரு தடவ சேம்பு குளிப்பாங்க டெய்லிலாம் சாம்ப்பு போட மாட்டாங்க ஆஹ் எண்ணையும் தண்ணியும் ஒன்னாவே தலையில இருந்துட்டே இருக்கணும் அப்பதா அந்த கிளைமேட்டுக்கு வந்து அவுங்களுக்கு வந்து செட் ஆகும் இப்ப எண்ணெயு தண்ணியோட எப்போது கொஞ்ச ஈரப்பதமாவே இருக்கும் மத்த
ஆ ஆ
ஆ அப்பிடிதான அந்த க்ளைமேட்டுக்கு வந்து இத்தன அப்பிடி நாலா ஒவ்வொருத்தரு என்ன பண்ணுவாங்க அங்க போய் அந்த இத ஃபாலோ இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க வீக்ல ஒன் டேய்ஸ் குளிச்சிட்டு அப்பங்க அப்பிடி இருக்கவே முடியாது கண் எல்லா எறியர மாரி இருக்க அப்பிடி ஹீட்டா இருக்கும் தலைல்லா கிர்ன்னு இருக்கற மாறி இருக்கும் எப்படா குளிக்கின்னு போல தோணும்
ம் ம் ம் ஓ சரி சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வேர்க்கும் தலையில வந்து வேர்க்கும் அந்த மாரி வேர்த்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்பிடி வேர்த்துச்சினா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா எண்ண வச்சிருப்போம் வேர்க்குது அப்பிடிங்கரபோது நம்ம தலையில இருந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது இருக்கா தோழி எப்பிடிங்க
என் வெறும் என்ன மூட்டும் வச்சுட்டு குளிக்காம இருந்தாவா
ஆமாங்க தோழி இப்ப எண்ண வச்சுட்டு நம்ம இப்ப எப்பிடி சொல்றது இப்ப காலையில குளிக்கிறோம் நம்ம வெளியே போறோம் அப்படிங்க போது வேர்கும் இல்லைங்களா அப்ப அந்த எண்ணையோட அந்த வேர் கங்கு வேர்வ வந்து பதம் போது ஒரு விதமான நாற்றம் வந்து அடிக்கும் துர்நாற்றம் ஆ ஒரு அது வந்து ரொம்ப பெருசால அடிக்காது லைட்டா அடிக்கும்
வேர்க்காது அவ்ளதாங்க அதாதான் இந்த தலையோட ஈரம்மாதானே இருக்குது கொஞ்சம் கூலிங்கா தான் இருக்கும் வேர்க்காது அதுக்குத்தான் அப்பிடி வைக்கிறாங்க அங்க என்னாதான் வெயில் மலைய இருந்தாலும் கி கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டா தாங்க இருக்கு ஸ்லோ அந்த மாரி இருக்கு ஏன்னா ஏ அப்படின்னா அங்க வைப்ரேஷனு வந்து அதிகமாம் எதனா எவ்வாறு என்ன சொல்வாங்க தமிழ்ல நீராவிகள் நீராவி போகும்ல அது வந்து அதிக நடைபெறுமாம இப்ப வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன்னா தண்ணி வந்து ஒரு பானையில வைக்கிறோ அவரு ஸ்டவுல வைக்கிறோ ஆவியாயி தண்ணி போம் போது பக்கத்துல இருக்கும் போது நமக்கு ஆவி அடிக்கிற மாரி இருக் ல அங்க வந்து நெறைய மரங்கள் ந நெறைய இருக்குல்ல ஆவியாதல் நெறைய நடக்கும் ஹீட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாகு
ஹும் சேரி சேரிங்க தோழி
துலருந்து ஆவி யாதல் நெறைய நடைபெறும் ஆக்சிஜன் நல்லா கிடைக்குங்க நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங்ளா நல்லாருக்க மாரி இருக்கு அங்க போனா நல்லா சுவாசிக்கிற மாரி நல்லா ஒரு ஃபீலி்ங் வரும்
ஃப்ரஸ்னஸு ஃப்ரஸ்னஸ் வரும் ம் இல்லைங்க தோழி நா மூணாறு வரைக்குந்தா போயிருக்கே அத தாண்டி போகணும் கண்டிப்பா போலா
நாங்களா போயிட்டு ம் சும்மா சுற்றுலா மாரிதாபோக முடியு நாமலு அங்கல்லா வாழவே முடியாது எனக்குல்லாம்ங்க எப்பட இந்த ஊருக்கு வந்துடணு அப்டின்ல்லா தோணும்பாத்துக்க
அதுதா அதுதா தோழி அதுதா நம்ம என்னதா பக்கத்திலயே இருந்தாலு உம்
ஆனா சாமில ஓவரா பத்தியா இருப்பாங்க கால் அவ ஈவினிங் போல ஒரு ஆறு மணிக்குள்ள எங்கய சும்மா அப்டின்னு நடந்துட்டு வரலான்னு அப்படி போண்ணுச்சுக்காங்களா போய் திரும்பி அந்த தெருக்குள்ள வீட்டுக்குள்ள வரலான்னு பாத்தோம்னா எ தெருக்குள்ள வரும் எல்லா வீட்டுமுன்னா ஆறு மணி ஆயிச்சுன்னா சிட் அவுட்ல வந்து வெளக்க வச் ச்சுட்டு ஸ்லோகம் வெச்சு அவுங்கள பாட்டு படி இருப்பாங்க எல்லா வீட்லயும் விளக்கு ஆறு மணியானா வெளில வீட்டுக்குள்ளேயே வைப்பாங்க வெளில இருந்துச் ஒத்தவிட்லே ஒரு ம் வெளக்கு திரி போட்டு ஒரு குத்து விளக்கு வெச்சுட்டு எல்லா வீட் முன்னாடியே அவுங்க இருக்கு வழியில நல்லா வெள்ளக் பொட்டு நம்மதா நா பாத்தே ஆபாசமா நம்மளு வந்து வேற எங் எங்க மதுரையில இருக்காங்கள அவுங்களு வெப்பாங்க ஆஹ் வெளில ஒரு வெளக்கு து முன்னாடி ஒரு சிட் அவுட் இருக்குல நம்ம உக்காரும்ல கார் பார்க்கிங் அங்க ஒரு வெளக்கு வெப்பாங்க எல்லா வீட்ல ஆறு மணியானா கரெக்ட் அ வெச்சுருவாங்க சவுண்டா பாடுற சவுண்ட் மட்டு அந்த தெருவுக்குல போனா சவுண்டு கேக்கு எல்லா வீட்லயு ஸ்லோக பாடிட்டு சாமி பாட்டு தெரு ஃபுள்ளாவே அப்புறோ பாத்தீங்ன்னா கொஞ்சோ ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுனா தெருவுல அப்டியே அமைதியாருக்கு மக்கள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாருக்கு சீக்கிரமே அங்கெல்லா எல்லாரு இருட்டாயிருங்க மரங்கள் அதிகமா இருக்காது எல்லாரு ஒம்பது மணிக்குலா பாருங்க ஒம்போது நம்மலா இங்க தா பன்னெண்டு மணிக்கு தூங்குறோ அங்கல்லா ஒன்பது பத்து மணிக்கு தூங்கிடுவாங்க அது அங்கெல்லா பத்து பாத்தீங்னா கடைகள்ல்லா பாத்தீங்னா ஏழு மணிக்குலா குளோஸ் பண்ணிடுவாங்க எல்லா கடைகளு டவுன் ஹால்லா போனோம்னா உம் நம்ம ஊர்லேலா பதினோர் மணி உண்மயாவேக்கு எப்போமே கடை இருக்கு இல்ல அங்கெல்லாமே வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு ஏனா வந்து மரங்க அதிகமா இருக்குல மக்க இங்கலா வரமாட்டாங்கயா எப் கொஞ்சோ இருட்டு சீக்கிரமா இருட்டாயிரு அப்புறோ மழ காலத்துலா சுத் தோ
அதா அதா அதா
என்னத இருந்தாலு நம்ம தமிழ்நாடு மாரி எனக்கு தமிழ ரொம்ப புடிக்கு ஆஹ் போனா நம்ம சும்மா இது ஒரு இதா சுற்றுலா மாரி வேணா இருக்கலா அங்கெல்லா போயி ரொம்ப நாளா இருக்க முடியாது
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி சோ இன்னொரு தலைப்புல அப்டியே இணைவோங்க தோழி நன்றிங்க தோழி
ஆஹ் இப்ப நா கூப்டாம நீங்க இணையலா செரி
புட்ணு தோழி